எப்டி
நா நல்லார்க்க நண்பரே நல்லா இருக்கீங்ளா
ஆ நானு நல்லாருக்க எப்டி இருக்கு உங்ளுக்கு இன்றைய நாள்
இன்றைய நாள் நன்றாக வெயில் அடிக்கிறது
வெயில் அடிக்கிறதா செரி வெய்லருந்து பாதுகாத்துக்கறதுக்கு எதாது அறிவுரை சொல்லுங்க
அறிவுரை சொ மா
ஆம் தோழறே
ஓகே சொல்லுற இன்னிக்கி நா உங்களுக்குல்லா நா எத பத்தி சொல்லுறேன்னா கோடை வெயில இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணு அப்டிங்கறத பத்தி வேண்ணா நா உங்களுக்கு இன்னிக்கு ஒரு சின்ன பாடம் எடுக்கிறே
செரி சொல்லுங்க என்ன உங்க குறிப்புகள நா கவனமா நோட் பண்ணிக்கிற
ஓகே ஆரம்பிக்கலா இப்போல்லா மத்தியான நேரத்துல வெயில் வந்து நாற்பது டிகிரி அளவ தாண்டி இருக்குது இதனால உடல் நல பிரச்சன இதெல்லா ஏற்படுது
சரியா சொன்னீங்க கோடை வெயில்ல அந்த காரணத்தினால நம்ம உடலுக்கு நீர்ச்சத்து குறையுது தலை சுற்றல் சோர்வு அஹ் வெப்ப மயக்கம் வருது சிலருக்கு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல்லா இருக்குல்ல அதனால முதல்ல நம்ம என்ன செய்யணு அதுக்கு
முதல்ல அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணு தாகம் எடுத்த பெறவு மட்ட மட்டும் தா தண்ணீர் குடிப்போ அப்டின்னு சொல்லி சொல்லாம அப்பப்போ எட இட இடையே தண்ணீர் குடிக்கிற பழக்கத்த நம்ம எல்லா வளர்த்துக்க வேண்டும்
அப்படியா அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும்
பொதுவாக ஒரு நாளைக் க்கி மூணுல இருந்து நாலு லிட்டர் வர தண்ணீர் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது உடல் உழைப்பு பொறுத் த்து அத அதுக்கு தகுந்த மாரி தண்ணீரோட அளவு மாறுபடும் இப்போ உடல் உழைப்பு அதிகமா செய்யறவங்களுக்கு கொஞ்சோ அதிகமாக தண்ணீர் குடிச்சு குலா நாலு லிட்டர் உடல் உழைப்பு அவ்வளோ இரு இல்ல அப்படிங்கபோது அவங்க வந்து மூணு லிட்டர் குடிச்சாலும் போதுமான அளவா இருக்கும்
தண்ணி மட்டுமா இல்ல வேற ஏதாவது பானங்கள்லா நம்ம குடிக்கலாமா
ஆஹ் இளநீர் மோர் ஒரு எலுமிச்சச்சாறு தர்பூசணி ஜூசு இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற பானங்கள எடுத்துக்கிட்டனா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதல்லா உடல்ல நீர் சத்தை வந்து பராமரிக்க உதவும் நீர் சத்தோட அளவு குறையாம இருக் கும்
சேரி வெயில இருந்து காத்துக்கறக்கு நம்மளுக்கு நீர்ச்சத்து மட்டும் போதுமா இல்ல உணவு விஷயத்தலயே வேற ஏதாவது கவனம் எல்லா நம்ம செலுத்தணுமா
கோடை காலத்துல காய்கறி பலோ இதெல்லா அதிகமாக சாப்பிடணும் முக்கியமா தர்பூசணி பலோ வெள்ளரி பழம் முலாம்பழ இந்த மாதிரி பழங்கள்ல நெறைய நீர்ச்சத்து இருக்கிறதால இதெல்லா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது
காரமா இருக்கிற பொருட்கள் அப்புறம் எண்ணெய் உணவு பதார்த்தங்கள் இதெல்லா நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டா என்னாகும் இல்ல இதெல்லா நம்ம தவிர்க்கணுமா
ஆமா இதெல்லா நம்ம தவிர்க்கணும் அதிக காரம் எண்ணெ உணவு இதெல்லா உடவுல வெப்பத்தை அதிகரிக்குது அதனால எளிதில் ஜீரணமாக உணவுகளை மட்டுமே நம்ம சேர்த்துக் கொள்றது இந்த வெயில் டைம்ல நல்லது
செரி வெயில்ல வெளியே போகும்போது நம்ம ஏதாவது இதுக்காக வெயில இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறக்க முன்ன முன்னெச்சரிக்கையா நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கணுமா
ஆஹ் காலையில ஒரு பதினோரு மணியில இருந்து சாய்ந்திரம் நாலு மணி வரைக்கு வெயில் அதிகமா இருக்கிறதால அந்த நேரத்துல தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறது நல்லது
அவசியமா வெளிய செல்ல வேண்டிய இருந்துச்சுன்னா
அவசியமா வெளிய செல்லணு அப்டின்னாச்சின்னா குடைய பயன்படுத்திக்க வேண்டியதுதா இல்லனா தொப்பி அணிந்துக்க வேண்டியதுதா பருத்தி ஆடைகள் அணிந்துக்க வேண்டியதுதா இல்ல சன்ஸ்கிரீன் பயன்படுத்திக்கலாம்
ஏன் பருத்தியாடை தா அனியனு சொல் சொல்றீங்க
பருத்தி ஆடைகள் வியர்வ எளித உறிஞ்சு அதனால உடம்புல இரு ஒடம்ப குளிர்ச்சியா வச்சிருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாருக்கோ
இது பெரியவங்க ஓகே வயதானவங்க குழந்தைகள எல்லா என்ன கவனமா இருக்கணு என்ன முன்னெச்சரிக்கை என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணு
குழந்தைங்களுக்கோ முதியவர்களுக்கோ வெப்பத்தால அதிகம் பாதிக்கப்படக்க கூடியவங்க அவங்களுக்கு அடிக்கடி தண்ணீர் கொடுக்கணோ நீண்ட நேரமா வெயில இருக்க வைக்க கூடாது
வீட்ல இருந்தாலு வெயிலின் தாக்கம் இருக்குமல அப்ப என்ன பண்றது
ஆமா வீட்டுல இருந் இருதாலு வெயிலோட தாக்கம் கண்டிப்பா இருக்கோ அதனால ஜன்னல்கள்லா தறந்து காற்றோட்டம் இருக்கிற மாரி வீட்ட நம்ம வச்சிக்கணு அப்டி வச்சுக்கிட்டோம்னா வீடு கொஞ்சோ குளிர்ச்சியா இருக்கோ
செரியா சொன்னீங்க வெப்ப மயக்கம் ஏற்படுதுல சில இருக்கு அதுல இருந்து எப்படி காத்துக்கலா இல்ல அதுக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும்
தலவலி தல சுற்றல் அதிக சோர்வு உடல சூடு அதிகரித்தல் வாந்தி இன்ன மாதிரி இருக்கறதெல்லா இதுக் க்கான அறிகுறிகள் தா
செரி அப்ப நம்ம என்ன செஞ்சு நம்மள தற்காத்துக்கணே முன்ன அதுக்கு என்ன பண்ணணு என்ன பண்ணனா செரியாகோ
உடனடியா நிலனான இடத்துக்கு போய் இருக்கணோ தண்ணீர் குடிக்கணோ நலம ரொம்ப மோச மா இருந்தா மருத்துவர அணுகி என்னன்னு சொல்லி கலந்தாலோசிச்சு பேசிக்க வேண்டியதுதா
இன்றைய காலத்துல பலர் உடற்பயிற்சியெல்லா செய்யறாங்க கோலை கோடை காலத்துல எப்ப உடற்பயிற்சி செய்யறது நல்லது
அதிகாலையிலயோ அல்லது மாலை நேரங்களலையோ உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது ஏன்னா கடுமையான வெயில உடற்பயிற்சி செய்யு போது இது உடலோட வெப்பம் அதிகமாகோ
கோடை காலத்துல நம்ம எல்லாரு என்னென்ன முக்கியமான குறிப்புகள நனைவில வச்சுக்கணு
ஒடலோட நீர் சத்த பாதுகாக்கனோ அப்புரறோ வெயில தவிர்க்கனோ செரியான உணவு மற்றும் தண்ணீர் இதை எடுத்துக்கணு இதெல்லா ரொம்ப முக்கியமான விஷயங்கள்
ரொம்ப மிகவு பயனுள்ள தகவல்கள குடுத்தீங்க வேற எதாவது ஒரு எல்லாருக்கு கோ பொதுவா சொல்ற மாதிரி ஏதாவது குறிப்புகள் இருக்கா
இல்ல நல்ல சத்தான உணவு பொருட்கள சாப்டனோ நல்லா நீர் சத்து இருக்கிற மாரி பழங்கள் காய்கறிகள் இதை சாப்பிட்டாவே போதும் இயற்கையான வழில நம்ம உடம்ப நம்மளே பாதுகாத்துக்கலா நம்மளோட ஆரோக்கியம் நம்மக் கைல தா இருக்குது
மதிய வெயில்ல பிரியாணி சாப்டுறக்கு பிடிக்கிறவங்கள் என்ன பண்றது
அதெல்லா உடலோட சூட்டு அதிகரிக்கோ உம் ஹோட்டல்ல சாப்டுற உணவு பொருட்கள தவிர்க்கலா
செரிங்க தோழரெ நீங்க சொன்ன மாதிரியே உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் குடிநீர் பதார்த்தங்கள் வெளியே இருக்கிற பொருட்கள் உ உண்பதை குறைப்பது ஹோட்டல் உணவு பொரு காரமான உணவு பொருட்கள் இதெல்லா கொறச்சு பருத்தி ஆடை காட்டன் துணி அதை உடுத்தணுனு சொல்றீங்க கொழந்தைகள் வெயில்ல போறத கொறைக்கணும் முற்றிலுமா தவிர்க்க குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அப்டின் சொல்றீங்க செரிதானே தோழறே
ஆமாங்க செரிதாங்க
ஓகே ஓகே தோழரே நன்றி
ஓகேங்க நன்றி வணக்கம்